ஹலோ
தோழி
பேசலாங்க சிஸ்டர் என்ன பண்றீங்க
ஆ சும்மாதா இருக்கை தோழி இப்பதா சாப்பாடு முடிஞ்சது வேலை முடியுது
ஓகே ஓகே சமையல் என்ன பண்ணீங்க
ஆ இப்ப நைட்டு சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா அ இட் இட்லி தா தோழி
ஓகே ஓகேங்க இட்லிக்கு சைடிஸ் என்ன பண்ணீங்க ஓகே கார சட்னி இட்லிக்கு நல்ல ஒரு ஸ்பைஸியான ஸ்பைஸியான காம்பினேஷனா இருக்கு உங்களுக்கு
ஆமா தோழி இங்க வந்து காரோ எங்க வீட்டுல கொஞ்சோ அதிகம் தான் தோழி
ஓகே ஓகே பட் காரோ வந்து இந்த சம்மருக்கு காரோ இந்த சம்மருக்கு நீங்க சாப்டீங்கன்னா அப்புறோ உங்க பைய மாரி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அல்சர் மாரி வந்துரு
ஆமா தோழி அவனுமே அந்த காரோ இருந்தா தான் எறங்கு ரொம்ப காரோ இல்ல ஓரளவுக்கு காரோ இருந்தாதா சாப்பாடே நம்மளுக்கு எறங்கு
நீங்க வந்து ஸ்டாங் நீங்க வந்து ஸ்டாங்லே அந்த மாதிரி வந்து நீங்க காரத்த குடுத் டுத்து ரொம்ப பழகிட்டீங்க சிஸ்டர் அதனாலதா அப்படி
ம் ஆமா தோழி நான் தா என் பிள்ளைய கெடுத்துட்டே வளர்ப்பு சரியில்லன்னு சொல்லிட்டு பேசுங்க
அப்படியெல்லா ஒன்னு இல்லைங் சிஸ் இதுலா அப்புறம் கொழந்தைங்க அப்புறம் ஸ்கூல் போற டைம்லாம் மத்தவங்க டிஷ்ல்லா ஷேர் பண்ணும் போதெல்லா அவுங்கெல்லா சாப் ன்னு ஒவ்வொருத்தவங்களு ஒவ்வொரு மாரி குடுத்திப்பாங்குள்ள அதுல கூட டேஸ்ட் இதாயி கொஞ்சோ நீங்க அதனால கேட்டி இப்ப அதனால கூட நீங்க எக்ஸ்பே எக்சஸ்ஸா போட்றா மாரி இருந்திக்கலா அப் அப்படி கூட அவனுக்கு அந்த காரோ சாப்பட்ற இன் இன்டரஸ்ட் கொஞ்சோ அதிகமா இருந்திருக்கலான் நெனைக்கிறேன் நானு
ஆமா தோழி ம் இல்லைங்க இந்த குடும்பத்த பொறுத்த வரையுமே காரோ கொஞ்சோ அதிகம் தான் தோழி
அப்ப உங்க குடும்பத்துக்கு ரொம்ப கோவோ வருமோ
ஆமா தோழி
ஓகே ஓகேங்க
நீங்க என்ன சாப்டீங்க தோழி
நா வந்து தோசையு சட்னியு சாப்டேங்க
ஆ என்ன சட்னி தோழி வெரைட்டி சட்னிஸ் எல்லா நறைய தெரியுமா உங்களுக்கு
வெரைட்டி சட்னி எல்லாம் அப்டிலா நா ஒன்னு ஸ்பெசிபிக்கா பண்ண மாட்டேங்க நா பண்ற சட்னியே ஒரு நாலு சட்னி தோங்கா சட்னி ஒன்னு பண்ணுவேனா னா அதுக்கப்புறம் அந்த புதினா சட்டின்னு ஒன்னு பண்ணுவை நானு அப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காய சட்னின்னு ஒன்னு பண்ணுவேங்க அப்புறம் மாரி கார சட் னி அந்த மாதி பண்ணுவை அவ்ளதா அப்புறம் மத் சில டைம் சாம்பாரு தக்காளி குருமா எம்டி சால்னா அந்த மாரி எப்டியே ட்ரை பண்ணுவேங்க அவ்ளதா
ம் சேரி தோழி ஆ தோழி இப்ப தேங்கா சட்னிலேயே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு நா சொல்றே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க தோழி
ஆ செரி ஓகே சொல்லுங்க பாக்கலா
தேங்கா வைக்காம பட்ட மிளக பொட்டுக்கடல, சின்ன வெங்காயோ
பட்ட மெளகாய்ங்ளா
அ பட்ட மெளகானா அந்த ரெட் கலர் இருக்குல்ல
ரெட் கலர்னு வர மெளகா அ
வரமிளகா ஆமா வரமிளகா ஆ பொட்டுக்கடல அ சின்ன வெங்காயோ
வரமிளகா, பொட்டுக்கடல, சின்ன வெங்காய்ங்ளா ஓகே ஓகேங்க அ அது வெச்சிங்ன்னா கொஞ்சோ தேங்கா எல்லாம் போட்டிங்னா கொஞ்சொ இந்த பவுட்ரு மாரி தண்ணி சட்னியா இருக்குங்ளே
ஆமாத்த ஆமா தோழி அது சன் தண்ணி சட்னினு சொல்லுவாங்க தேங்கா இல்லாம அத அரைக்கிறது தோழி
ஆ அப்ப நீங்க தண்ணி சட்னிங்கம் போது நமக்கல்லா இங்கெல்லா வந்து கொஞ்சோ த சட்னினேனே கொஞ்சோ கெட்டியா இருக்கணு இங்க ரொம் ப தண்ணியா இருஞ்ச்சுனா நம்ப நம மேலையே ஊத்திருவாங்க அந்த மாரி இங்கெல்லா
அப்பிடியா தோழி
சொல்லுங்க நா வேணா ட்ரை பண்ணி பாக்கறே.
அதே மாரி பச்ச மெளகா வெச்சு அரைக்லாந் தோழி தேங்கா இல்லாம பொட்டுக்கடல சின்ன வெங்காயோ பச்ச மிளகா வெச்சு அரைக்கலாந் தோழி ஆ
பச்சம நீங்க வந்து சின்ன வெங்காயம் இல்லிங்பா நீங்க சின்ன வெங்காயம் போட்டிங்ன்னா அதோட வாச த்து நமுக்கு அடிக்காதுங்ளா
இருக்காது தோழி நீங்க சட்னிக்லா சின்ன வெங்காய வெக்கிறது இல்லையா
ஆஹா நா வந்து தேங்கா சட்னிக்கு வெக்மாட்ட இந்த பொதினா சட்னி அந்த மாரிக்குதா வெப்பே நானு தேங்கா சட்னிக்கு நா வெக்க மா
ம் நல்லா இருக்குந் தோழி நீங்க முயற்சி பண்ணி பாருங்களே
ஆ ஒகே ஓகேங்க நா கண்டிப்பா நா முயற்சி பண்றே நி இன்னோரு சட்னி என்னமோ சொன்னிங்ள
ம் ஆமா தோழி இப்ப தேங்காவ் மட்டு வச்சி பூண்டு வெச்சி பு பு காய்ந்த மிளகா அ இருக்குல்ல வரமிளகாய் அத வெச்சி அரைக்கிறது வந்து ஒரு சட்னி தோழி
ஓகே ஓகேங்க
இன்னோரு விதமா பாத்திங்கன்னா தேங்கா சட்னிய வந்து தேங்கா கொஞ்சமா புளி சின் ன வெங்காயோ பட்ட மெளகா வெச்சு அரைக்கிறது தோழி
ஓகே ஓகேங்க
அ ஆமா தோழி அந்த மாரி கூட முயற்சி பண்ணி பாக்கலா கொஞ்சோ வித்தியாசமா ஆமா தோழி இங்க தேங்கா சட்னி வந்து அவ்வளவா பிடிக்காதுங்கிறதுனால
அ
சொல்லுங்க தோழி
இல்ல மோஸ்ட்லி வந்து இட்லி தோசைக்கி எ எதுவு எல்லாத்துக்மே நல்லா இருக்குங்ள் இல்ல எதா ஸ்பெ எனி எனி ஒன்னுக்குதா நல்லாருக்
இட்லிக்கி நல்லாருக்குந் தோழி இட்லிகி சாஃப்டா நல்லா இருக்கு தோழி
ஓகே ஓகேங்க
ம் கார சட்னி தா இங்க அதிகந் தோழி தேங்காச் சட்னிய விட கார சட்னி தா இங்க அதிகொ
நீங்க கார சட்னி எந்த மாரி ட்ரை பண்ணுவிங்க
காரச்சட்னி வந்து பாத்திங்கன்னா பச்ச மொளகா வெங்காயோ தக்காளி ம ட்டு வச்சி பச்சையாவே வச்சி அரைச்சிட்டு
நீங்க வந்து அதுக்கு பச்ச மெளகா யூஸ் பண்ணாதிங்க நீங்க வந்து அதுக்கு வந்து இந்த வர மெளகா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பொ கொஞ்சொ நல்ல டேஸ்ட் வைஸ் கொஞ்சொ நல்லார்க்கு உங்களு
அது தனியா அது வேற வெரைட்டி சட்னி அது தனியா பண்ணலா நா வந்து பண் இந்த சட்னி வந்து எப்டி பண்ணுவன்னா அ பச்ச மொளகா வெங் காயோ தக்காளி மிக்சில அடிச்சிட்டு நல்லெண்ண ஊத்திப் அ நல் நல்லெண்ணெ கொஞ்ச நறைய ஊத்திகிட்டு கடுகு போட்டு இந்த அரச்சத அதுல போட்டு அது நல்லா கிண்டிட் டே இருக்கணு தோழி அது அடிபிடிக்காம அப்டே லைட்டா கிண்டி தண்ணி எல்லா ஊத்தாம அப்டே கிண்டிட்டே இருக்கணு ம்மோது அது ஒரு வாசோ வரும் அத தொட்டு சாப்ட்டாக்க இட்லிக்கு தோ சைக்கி எல்லாமே நல்லா இருக்கு தோழி அது ஒரு விதமான சட்னி இன்னொன்னு பாத்தீங்கன்னா க வ வரமிளகா நீங்க சொல்றீங்க இல்லையா அதுவு ம் வெங்காயோ தக்காளி
ஆ நாங்க வந்துட்டு என்ன நா ஒரு வரமெளகா சட்னி அரப்பேங்க வரமெளகா இருக்கில்லைங்க வரமெளகாய் சுடுதண்ணில ஊற வெ ச்சு அவுங்க போட்டதுக்கு இல்ல டேரக்டாவு வர மெளகா எம்டியா பச்சையாவே வரமெளகா தக்காளி தக்காளி பூண்டு உப் பு கொஞ்சோ எல்லாத்தியு போட்டு நல்லா அரச்சி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சு எண்ணெ ஊத்தி கடுகு கருவேப்புல போட்டு இந்த கொஞ்ச நல்லெண்ண கொஞ்ச அதிகிமா ஊத்தணு அப்புற இந்த அரச்ச சட்னியையு வந்துட்டு அந்த அரச்சி சட்னியு வந்து நீங்க போட்டு நல்லா சுண்டி விட்டு எறக்குனீங்னா கொஞ்சு டேஸ்ட் வைஸா உங்களுக் கொஞ்சோ பாக்க நல்லாருக்கு இந்த புளிச்ச மாவுல்ல இருக்கில்லைங் அதுக்கெல்லா இப்டி சாப்டீங்னா கொஞ்ச டேஸ்ட் வைஸ் நல்லாருக்
ஆமா தோழி ஆமா ஆமா அப்பற இன்னொரு பூண்டு தொவையல்னு சொல்லிட்டு ஒன்னு நாங்க அரைப்போ தோழி அதுல பாத்தீங்கின்னா ஆ பட்ட மெளகா வெங்காயோ ஒரு வெங்காயோ மட்டுந்தா பெரிய வெங்காய த்துல ஒரு வெங்காயோ மட்டு வெப்பே பூண்டு கொஞ்சு அதிகமா வெப்பத் தோழி
ஆ அது வந்து பூண்டு சட்னியா இருக்குன் நெனை
ஆமா தோழி பூண்டு சட்னி தா
ஆ அது நீங்க சாப்ட்டிங்க ஆ அது நீங்க இட்லிக்கு இந்த மாரி இந்த வாமிட்டிங் ஒடம் செராகிற டைம்லலா சாப்ட்டீங்னா கொஞ்சோ உங்களுக்கு சீக்கிரமா ஜீரணமாவு ஆகு இல்லாட்டி நல்லாருக்கு ஹெல்த் வேஸ் கொஞ்சு நல் ல்லாருக்கு உங்களுக்கும்
ஆமா தோழி
ஆ நீங்க சொல்லுங்க இந்த பூ நீங்க சொல்றதிந்த பூண்டு தொவையல் மாரி
ம் ஆமா தோழி ஆமா
ஓகே ஓகேங்க எப்டி பண்ணுவீங்கன் சொல்லங்க ஒர் டைம் வேணா செஞ்சு பாக்கறே நான்
ஆ வரமெளகா ஒரே ஒரு வெங்காயோ பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காய மோ கொஞ்சோ சின் வெங்காயோ வந்து கம்மி அளவு பூண்டு கொஞ்சு அதிகளவு
ஓகே ஓ
அவளதா தோழி உப்பு வெச்சு அரச்சிட்டு மிக்சில அடிச்சிட்டு நல்லெண்ணோ தொ ட்டு சாப்புனு அத் தாளிச்சு விடக் கூடாது தாளிக்க கூடாது
அப்டே பச்சிய நீங்க சாப்புண்ணுங்ளா
சாப்புனு தாளிச்சாக்க அதோட வாச வந்து வேற மாரி மாறிடு அது நல்லா இருக்காது அது பிடிக்காது எங்களுக் அதனால பச்சையை அரச்சு நல்லாண்ணெ வெச்சு சாப்ட்டாக்கா நல்லா ருசியு மணமு நல்லாருக்கு தோழி
ஓகே ஓகே இது வந்து இது வந்து சம்பலுக்கு அந்த மாரிலா வந்து யூஸ் பண்ணுவாங்கன் நெனைக்கிறே நீங்க சொல்றதெல்லா
ம்
ஒரு சில ஊர் ஒரு ஒரு சில ஊரு பக்கோ வந்து சம்பல்ன்னு சொல்லுவாங்க இந்த சப்போஸ் அந்த அந்த காலத்துல்லா வந்து இந்த சப்போஸ் எங்க்யோ நம்ப ட்ராவல் மாரி போற நமக்கு அடுப்பில்லாம வந்து சமைக்கிற மாரி அந்த அவங்களா வந்து பச்சிய வந்து இப்ப கல்லுலியே வந்து கொத்தி கொத்தி சக் சப்பாத்திக்கு நடுவுல வெச்சு சாப்பிடுவாங்கல்ல
இருக்கலா தோழி இருக்கலா அது அவ்ளோ சீக்கிர வந்து வீணாகாது அ வீணாகாத் தோழி
ஆ பட் நம்ம ந இதுல இது நம்ப கைப்படாம அடிக்கிற எதுமே வந்துட்டு கொஞ்ச நாள் நமக்கு ஒரு டூட்டு டூ த்ரீ டேஸ் நம்ப யூஸ் பண்ணிக்கலாங் சிஸ்டர் நம்ப
ஆமா தோழி
ஆ ஒர்க்கெல பிஃனிஷ் பண்ணிட்டீங்ளா
ஆ ஆ இல்ல தோழி
ஓகே ஓகே ஏ ஸ்லீப்பிங் டைம் வந்துருச்
ச்சி தூங்கணுந்தா
ஓகே ஓகே சிஸ்டர் பசங்கல்லா என்ன பண்றாங்க
ஆ தம்பி இதோ ஃபோன் தா வச்சிட்டுருக்கா
ஓகே ஓகே ஸ்டடி எல்லா படிக் படிக்கலீங்களா யாருமே ஸ்கூல் வேற ஓபன் ஆயிருச்சி ஒர்க் ஹோம் ஒர்க்ல்லா குடுக்கலீங்களா
ஓபன் பண்ணிருக்காங்க பிளஸ் ஒன்னுக்கு இன்னு ஓபன் பண்ணலல்ல அட்மிஷ
ஓகே ஓகே அதனால ஓ அதனால ஃப்ரீ டைமுங்களா
ஆமா தோழி
ஓகே ஓகேங்க
ம் நீங்க என்ன விதமான சட்னில்லா அரப்பீங்க தோழி
அதாங்க நா மோஸ்ட்லி வந்து அதிகோ நா வந்து இந்த பனியரோல்லா செய் பனியரோல்லா ஊத்துவே இந்த கார சட்னி கொஞ்சோ அரைப்பேங்க அது கொஞ்சோ கார சட்னி தேங்கா சட்னி அதுக்கு கொஞ்சோ டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க மத்தபடி இட்லி ஊத்துனேன்னா மோஸ் இட்லிக்கு வந்துட்டு சாம்பார் தக்காளி குருமா ஆ தேங்கா சட்னி இந்த மாரிதா நா அரைப்பே நானு அப்பற வெங்க சட்டினின்னு சொல்ற புதினா சட்னி மாரி இப்ப நம்ம வெங்காய சட்னி மீன்ஸ் அந்த புதினா சட்னி எப்டி பண்ணனுன்னா கொஞ்சோ எண்ணெ ஊத்தி சின்ன வெங்காயோ அல்லது பெரிய வெங்காயோ நீங்க போட்டுக்லா போட்டு தக்காளி வந்து ரொம்ப போட வேணா சும்மா ரெண்டு மட்டு போடுங்க ஏன்னா அதிகமா போட்டீங்கன்னா ரொம்ப புளிப்பெடுத்துரு தக் காளி அது போட்டுட்டு கொஞ்சோ வரமிளகா காரத்துக்கேத்த மாரி போட்டு கொஞ்சோ எண்ணெயிலயே கொஞ்சோ வனக்கி விட்டுருங்க வணக்கி விட்டுட்டு ஆ கடசியா வந்துட்டு புதினா தல கொஞ்சமா போடுங்க ரொம்ப போட்டீங்கன்னா ரொம்ப வாசமா இருக்கு புதினா வாசம் ஓரளவுக்கு லைட்டா போட்டு நல்லா நீங்க புதினா அதுலயு கொஞ்சோ நீங்க ஃப்ரை பண்ணிட்டீங்கனா கொஞ்சோ சுருண் தூங்குறாங்களா தல அதுக்கப்றோ கொஞ்சோ நல்லா ஆற வச்சி மிக்சி ஜார்ல கொஞ்சோ போட்டு அரச்சி பாருங்க டேஸ்ட் வைஸ் கொஞ்சோ நல்லா இருக்கு உங்களுக்கு
அப்டியா தோழி நா முயற்சி பண்ணி பாக்குறே தோழி
தாளிப்புக்கு வந்து கொஞ்ச எண்ணெ ஊத்தி கடுகு கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சி நீங்க அப்டியே கொஞ்சோ ஆனா மோஸ்ட்லி அதுல நீங்க தண்ணி நீங்க கலக்க கூடாது கொஞ்சோ கெட்டியாவே இருந்த தா கொஞ்சோ அந்த சட்னி வந்து கொஞ்சோ நல்லா இருக்கு
ம் சரி தோழி
ஆ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தோசைகெல்லாமே இது ஒரு நல்ல காம்பிதா கொஞ்சோ நைட் டைம் நீங்க லேட்டா சாப்டீங்கன்னா கொஞ்சோ ஜீரண சக் தி உங்களுக்கு ஆகுறதுக்கு கொஞ்சோ நல்லாவே இது ஹெல்ப் பண்ணு உங்களுக்கு
ட்ரை பண்ணி பாக்குற தோழி உங்க கூட பேசுனதுக்கு நெறய நல்ல ந சமையல் குறிப்புகல்லா குடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி தோழி மீண்டும் பேசலா தோழி நன்றி தோழி
ம் எல்லாருமே எல்லாருமே தோழி தோழிங்கிறாங்க ஒரு வேல இங்கிலீஷ் வேர்டு அண்ணி